ஹலோ கேக்குதுங்க தோழி உங்ளுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குதா
ஆ கேக்குதுங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி இல்ல தோழி நீங்க சாப்டிங்ளா
நா இல்லப்பா சப்பாத்தி தா செய்யலான்ட்டு ரெடி பண்ணின்னு இருக்கே நீங்க சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா செய்விங்ளா
நாங்க வந்து நா வந்து சப்பாத்தி எங்க வீட்ல அவ்ளவா சாப்ட மாட்டாங்க தோழி இது கோதுமைலே பொரட்டா மாரி தோழி
ஆமா ஆமா ஆ
நாங்க அந்த மாரிதா பண்ணுவோ ஆனா ரொம்ப அதுதா ஆமா பொரட்டானா நம்ம கோ மைதால பண்ண மாட்டோ கோதுமைல பண்ணுவோ கோதுமைல பண்றது நல்லா இருக்கு நா அதே மாரி இது அதே மாரி இப்பைலா
ம் ஈஸியா இருக்குமா கோதுமல செய்து பரோட்டா நல்லா வருமா அதே மாதிரிப்பா
ஆ நல்லா சாஃப்டா இருக்கு நம்ம பொரட்டாவாது ஹாடா இருக்கு இல்லைங்ளா அது மைதால பண்றதால நம்ம வந்து இது சாஃப்டாதா இருக்கு என்ன பண்ணுனா நம்ம வந்து கா மாவு கோதும மாவு போட்டு கொஞ்சொ உப்பு போட்டு கொஞ்சொ சுடு தண்ணி போட்டு பெசஞ்சா நம்ளுக்கு கொஞ்சொ சாஃப்டா ஆகு சொல்லுங்க ஹாட் வாட்ரு கொஞ்சொ போட்டு பெசெஞ்சு டு கொஞ்ச நேர்த்துக்கு நம்ம வச்சுர்னு அது பெசஞ்சுட்டு நல்லா பெசஞ்சிட்டு எண்ண போட்டுலா கொஞ்சொ பெசஞ்சுட்டு அத கொஞ்ச நேரொ ஊற வச்சுர்னு ஊற வச்சுட்டு நம்ம ஒ நம்ம கொழம்ப என்ன பண்றோமோ அத பண்ணி முட்சுட்டு அப்றொ இது வந்து உருண்ட உருண்டயா போட்டு ஆ இது பண்ணாங்க பெரட்டிட்டு அது நம்ம எப்டி பொரட்டாக்குலா ஃபோல்டு பண்ணுவோமோ அதே மாரி ஃபோல்டு பண்ணி மறுபடியு அது சப்பாத்தி கட்டல வச்சு தேச்சுட்டு நம்ம தவால போட்டு எடுத்தா அவ் அவ்ளோதா ஆனா எண்ண போட்னு சப்பாத்திக்கு எண்ண போ வந்தொன்ன இதுக்கு எண்ண போன்னு
ஆ எண்ண போட்டு இல்ல சப்பாத்தி கூடதா என்ன போடுவோம்ப்பா
அப்டிங்ளா இது பண்ணும்போது போடுவீங்ளா அது ஆ
க்கா அந்த மாரிதா வந்து எண்ணெ போடாம செய்வாங்கோ ட்ரையா ஆ இதுக்கெல்லா வந்து எண்ண போடுவோம்ப்பா நாங்க எண்ண போட்டுதா ஆனா எங்க வீட்டுக்கார் வந்து கொஞ்சோ அவுட் சைட்லயே இந்திருந்தால அந்த புல்கா ஆ இல்லனா கூட அவரு வந்து கொஞ்சோ அங்க வெளில வேல பாத்து இதுல இந்த நார்த் சைடு எல்லா புல்காதா சாப்டுவாங்ளா நெறைய அந்த மெத்தெட்லயே கேக்கும் அவரு எண்ணெ போடாம செஞ்சு குடு எண்ணெ போடாமா செஞ்சு குடு
புல்கானா அது அடுப்புல புல்கானா அது அடுப்புல அப்டியே வெச்சு டைரக்டா பண்ணுவாங்ளே அதானே சொல்றீங்க புல்கானா அது அப்டியே நீங்க டை ரக்டா அடுப்புல வெக்கறதால அது கேஸ் எதாவது அந்த ஸ்மெல் வராது கேஸ் ஸ்மெல்லு அதுவு இல்லாம அது சாப்ட கூடாது அன்ஹெல்தி சொல்றாங்கல்ல அந்த கேஸ் இதுல்ல அது டை டைரக்ட்டா பண்றதால
ஆமாப்பா அப்டிதா சொல்றாங்க பட் ஆனா இவருக்கு புடிக்குமேன்றதுக்காக நா என்ன பண் வேணு வேணுன்றாரு எனக்கு அப்டிதா வேணுன்றாரு அப்ப நம்ம ஒன்னு செய்ய முடியாது இல்ல ஆ நீ இல்லப்பா நானு அவர் கூட பூனேல இருந்த ஏழு வருஷோ கோட்ரஸ் ல இருந்த அதனால வந் து அப்டியே பழகிருச்சு அங்க பாக்குவேன் ஆனா அவுங்கெல்லா நெறையாப்பா இந்த இந்த ரொட்டி ஆ இந்த சோளோ ரொட்டி
ம் ம்
கம்பு ரொட்டி இதெல்லா வந்து நெறைய அந்த சைடெல்லா செய்வாங்கப்பா அப்டியே த ட்டி அஞ்சு அப்டியே கட கட கடனு தட்டி அப்டியே ஃபாஸ்ட்டா போடுவாங்க எல்லா
சோள ரொட்டினா நாங்க சோளமாவுல பண்றதாங்ளா கான்பிளார்ல
ஆமா சோளோ ரொட்டினா இல்லப்பா அ கா அது இல்லங்க கார்ன்ஃப்ளோர் இல்ல இன்னொன்னு வேற வருதுங்கோ
அது அது பேர் எப்டி என்னா சொல்லுவாங்கன்னு தெரில பட் ஆனா அந்த சைடு அதெல்லா யூஸ் பண்ணுவாங்க நெறையா அந்த மாரி அ நெறைய வெரைட்டிஸ் ரொட்டி செய்வாங்க நா உக்கான்னு அப்டியே பாப்பேன் ஒரு தாமால மாரி இருக்கு அதை வந்து திருப்பி போட்டு ப்பாங்கோ திருப்பி போட்டுட்டு அப்டியே கட கட கடனு தட்டி அப்டியே போடுவாங்கப்பா இந்த போழி எல்லாங் கூடோ நீங்க சாப்ட்டு இருக்கீங்ளா
ஆ சாப்ட்டுருக்கன் போழி சாப்ட்டுருக்கன்
அது கூட வந்து கோதும மாவுலயே செய்வாங்கப்பா நல்லா தவா பெருசு கட கட கடன் தட்டி அப்டியே ரெடி
ஆமா அவுங்களுக்கு பழக்கம் போல அது பழக்கத்துனால டக்கு டக்கு டக்குன்னு வந்துருது
அப்டியே உப்பி வரும் பாருங்கோ அது பாக்கும்போதே அவ்ளோ ஆசயா இருக்கு சாப்பறதுக்கு நம்மல்லா கோ இது மைதாலலதா செய்வாங்க
புல்காக்கு தொட்டுக்க அது அப்டிதா சைடு டிஷ் என்ன பண்ணுவீங்க
அ ஃபுல்க்காக்கு சைட் டிஷ்னா நா செய்யற கிரேவியாதான் போடுவேன்ப்பா அதுக்காகெல்லா ஸ்பெஷலான்ட்டெல்லா நா செய்ய மாட்ட நா வீட்ல என்ன செஞ்சிருக்கனோ அதுவேதா ஆமா ஆமா எதுனாலு அத வெச்சு நம்ம என்ன செய்யறோமோ அதுவே வெச்சு குடுத்துருவோ நா என்னா வீட்ல கிரேவியா தக்காளி தொக்கு வெக்கறனா இல்ல கிரேவி எதாது ச்சி மசாலா ஆ போட்ட மாதிரி நெறைய இவங்கோ பட்ட லவங்கோ ஸ்மெல்லு போட்ட மாரி கொழம்புனா நல்லா விரும்பி சாப்பட்றாங்கோ
அப்டிங்களா அதா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி இல்லல்ல
ஆமா முட்ட கிரேவி கொஞ்சோ அந்தனால அது இந்த பு புளி கொழம்பு மாரி எல்லா செஞ்சா சுத்தமா தொட்றது கெடையாதுங்க
ஆமா அத அததா சப்பாத்திக்கு கொளம்புல நல்லா இருக்காது இந்த மாரி கிரேவி நம்ம எதாவது ம் பன்னீரு அந்த மாரி எதாவது பண்ணா நல்லா
ஆ அதுக்கு ஒ கேப்பா மதியோ சாப்பாட்டுக்கே செஞ்சா கூட மதிய டைம்ல அது அவுங்களுக்குல்லா புடிக்க மாட்டன்துற நானு பொதுவாவே அது எ கத்துக்க மாட்டன்றாங்க வேண்டான்றாங்க அந்த மாரி செஞ்சாவே ஆ ஆமா எப்பவுமே நம்ம வந்து இதே மாரியே செய்ய முடியுமா நான்வெஜ்ஜு கொழம்பே செலக்ட் பண்ணி செய்ய முடியாதுல்ல அதனால அப்படியே கடுப்பாவு அவரு
க அடிக்கடி மாட்டேங்குது து சிக்கன் சிக்கன் விட்ட வேற எதுவுமே இப்ப அவ்ளோ கெடைக்க மட்டன் என்ன பாத்திங்கன்னா ரே அது சாப்பிட
ஆமா இன்னு அவ்வளோதா தௌசண்ட் கிட் கிட்ட ஆயிடுச்சு அவ்வளோதா தௌசண்ட் போனா எங்கிருந்து வாங்குவாங்க வாங்குறோங்க பாவோ சம்மா ரேட்டு போயின்னுருக்க அதனால வந்து அதுவு இன்னொன்னு நெறையாவு எடுத்துக்க கூடாது ப்ப நான்வெஜ்ஜு அது சிக்கன் அல்லா சுத்தமா சாப்படவே கூடாதுன்றாங்கோ
சுத்தமா அதா சாப்பட கூடாது என்னா ரொம்ப ஹீட் ஆயிடு அதூ வந்து இந்த கேர்ள்ஸ் அந்த ப பெண் பச பெண்கள் எல்லா பெண் ப தா பெண் கொழந்தைகள் எல்லா என்ன பண்றாங்க அது சீக்கரமா அது ஏஜ் அட்டன் பண்ற மாரி ஆயிடுது அவங்களுக்கு
ஆமாப்பா அதனால வந்து அது சாப்பட கூடாது தவிர்க்கணு அப்படின்றாங்கோ ஆனால எங்க பசங்க அது தானே விரும்பி சாப்படறாங்கோ சிக்ஸ்டி தயிறு சிக்கன்ல வர டேஸ்ட் எதுமே
அது பண்ணா கூட ஓரளவுக்கு ஓகே அதுதா ரொம்ப கேக்றாக அதுக்கு அந்த பயன நம்மளு நம்மளுக்கு அதுதா பிடிக்குது நம்மளுக்கு கோ எப்பவாது அது சாப்படணும்னு சொல்லி தோணுதுல்ல
ஆமாங்க ஆமா அப்டிதா போது அதனால அப்படியே எதாச்சு ஒன்னு அப்படியே பாத்து பத்து செய்ய வேண்டியதா இருக்கு இவுங்களுக்காக நைட்ல அது முக்கியமா இவருக்கு எப்பவுமே கம்பல்சரி சப் சப்பாத்தி வேணு வருனா தோசயே சப்பாத்தியோ இது ச்சி தோச இட்லி இப்டி எதாச்சு குடுத்துலான்னு பாத்தா இட்லி யாருமே தொடறது கெடையாதுப்பா இது தா வேணு சப்பாத்தி தா
ஆமா இட்லி நம்ம போட்டு முடிச்சர்லா பாத்தா வேலய இட்லிவே சாப்ட மாட்டறாங்க தோச கேட்கற எங்க வீட்லயு அப்படிதா தோச தா
சேரி ஓகே தோச போடலானாக்கா ஒரு ஆனியன் தோச ஒரு எக் தோச இப்டி ஆர்டர் மெனு எல்லா ஆளு ஆளுக்கு சொல்லுவாங்களா சம்மா கடுப்பு பெருகு எனக்கு
பரவால்ல கேக்கறதெல்லா பண்ணி குடுப்பீங்களா நீங்க கேக்கறது பண்ணி குடுப்
வேற என்னாங் எப்பவு பண்றது அவங்களுக்கு அந்த மாரிதா வேணும்ன்றப்ப வேற வெழியே இல்லாட்டி செஞ்சு கொடுக்குறதுதா அப்டியே அதுவு ஒரு திரு தோச சாப்பிடுவாங்க ஒருத்திரு சப்பாத்தி என் பொண்ணல்லா சப்பாத்தி செய்யற அன்னைக்கு தோ இதே தொட மாட்டா சப்பாத்தி அவளுக் புடிக்கவே புடிக்காது என் பொண்ணுக்கு அவளுக்கு ரைஸ் ஐட்டமா இல்ல தோசையை அவளுக்கு அதுக்கு பதில வேற ஏதாச்சு நா செஞ்சு குடுத்துருவே
அதுதா வீட்டுல நாலு பேர் இருந்தா நாலு நாலு பேர் நாலு விதமா இருக்கு க்றாங்கல்ல சாப்பிடடுறது இல்லகூட தோச போட்டா போது ஆனா முட்ட தோச போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்டுருவாங்க
ஆ ஆமா எங்க வீட்டுக்காரக்கு வெங்காய தோசனா ரொம்ப புடிக்கு அவருக்கு வெங்காய போட்டு செஞ்சு குடுக்கணு பிளைனு ஒன்னு வெங்காய ஒன்னு இப்டி எல்லா சொல்லுவாங்களா கடுப் பேரு அப்டியே செரி வேற என்ன பண்றது பழகிச்சு
இல்ல வெங்காயம் எப்போ போட மாவுல வெங்காயம் கலந்துருவீங்களா இல்ல தோச போட்டு அது மேல வெங்காயம் தூவீங்களா
நானா ஆ இது தோச போட்டு அது மேல வெங்காயம் தூவே ஆ மாவுல எல்லா நா கலக்க மாட்டே அது வந்து இது குழி பணியறத்துக்கு தா பா அப்டி கலப்போ
ஆ
அ சிலர் வதக்கிட்டும் போடுவாங்களா அதெல்லா நா பண்றது தில்லப்பா பச்சதே கட் பண்ணிட்டு ஒரு வாங்காயோ பொடுசா கரு கட் பண்ணிட்டு அப்டியே தூவி வுட்டுருவே ஆ சில பேர் வந்து அது வந்து நல்லா வ இதுல எண்ணெயில வதக் கிட்டு அப்பறமா கூட போறாங்களா அப்டி எல்லா கூட நா ஃபாலோ பண்றது கெடையாது வதக்கிட்டு போடுறதெல்லா வெரு குழி பணியாரம்னா மட்டு எல்லாமே கடுகு ஆ கடலப்பருப்பு உ ளுந்தம் பருப்பு வெங்காயம் பச்ச முளகா நீங்க செய்றது உண்டா உண்டா
ஆ ஆஹா எனக்கு அது பண்ண தெரியாது அதுவு இல்லாம அதுக்கு தேவயான பாத்திரம் இருக்கு குழிப்பனையாரம் அதெல்லா எங்க கி ட்ட இல்ல நா பண்ணது இல்ல இது வரைக்கு அதெல்லா ட்ரை பண்ணது நா
சூப்பரா இருக்கும்பா ட்ரை பண்ணுங்க ஒன்னு இல்ல
ஆ சாப்ட்டுருக்கே ஆனா நா சாப்ட்டுருக்கே ஆனா நா பண்ணது தா இல்ல இங்க கடையில கூட விப்பாங்க அது தனியா அந்த பணியாரமு
நல்லா இருக்கு கொஞ்சே நேரத்தல முடிஞ்சிரு வேலயு ஒன்னு அந்த அளவுக்கு இல்ல ஒன்னு இல்ல ஒரு ஒரு கடாயில ஆ தோச மாவுல இங்க தோச மாவு எடுத்து வச்சுக்குங்க நார்மலா தோசைக் கலக்க இந்த மாரி கலந்து வச்சுக்கோங்க ஒரு பக்கோ அடுப்பல வந்து கடாய வச்சுட்
இல்ல தோசைக்கு கலப்போமே அந்த மாரியா இல்ல திக்கா பண்ணுமா
மீடியமா இருக்கட்டு ரொம்ப திக்காவு வேண்டா ரொம்ப தண்ணியாவு வேண்டா ஒரு மீடியமா இருக்கட்டு ஓகேவா இப்டி கரண்டில எடுத்து ஊத்னா வர அளவுக்கு நல்லா இருக்கட்டு ஓகேவா அந்த மாரி பண்ணிக்கோங்கோ பண்ணிட்டு ஒன்னில்ல வெங்காயச்சு பொடிசா கட் பண்ணிக்கோங்கோ பச்ச மொளகா கரியேப்பில கொத்தமல்லி இது இவ்வளு கட் பண்ணி வச்சுக்கோங்கோ எண்ணெ ஊத்திட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயோ பச்ச மொளகா கொத்தமல்லி இதெல்லா போட்டு அதுலயே ஃப்ரை பண்ணிருங்கோ ஃப்ரை பண்ணி ரொம்போல்லா டீப் ஃப்ரை பண்ணக்க கூடாது பா ஒரு கொஞ்சோமா அந்த கண்ணாடி பதம்பாம்கல்ல வெண்ண அந்த அளவுக்கு பண்ணிட்டு அப்டியே ஆஃப் பண்ணி உட்டுருங்க அது ஆருணத்துக்கு அப்பறமா எத்து மாவுல கலந்துருங்கோ அப்றோ நான் ஸ்டிக் இது ஒண்ணு குழிப்பணியார சட்டி வாங்கி வச்சுக்கோங்க வீட்ல சில பேர் கல்லுல செய்றாங்க நான்ஸ்டிக்குலயு செய்யறாங்க நான்ஸ்டிக்னா நம்மளுக்கு அது ஈஸியா வந்துரு மீதி கல்லுன்ன ஓரியாடணு அது பழகணு அந்த மாரி கல்லெல்லா வந்து ஆமா நா மேக்சிமம் நான் ஸ்டிக் வச்சிருப்போ கடகடன்னு ஊத்துவே அப்டியே நல்லா டீப்பு ப்ரௌனா வந்துரும்பா
ம் ம் அ அதுல என்ன போணு எண்ணெய் வந்து நம்ம இட்லி தட்ல தேக்கற அந்த மாரி தேக்கணுமா இல்ல நெறய எண்ணெ போடனுமா
ஆ ஏ இல்ல கொஞ்சோ ஒரு கால் டீ ஸ்பூன் எல்லாத்துலயுமே ஸ்டார்ட்டிங் ஆன் பண்டே அந்த இது வ ச்சி கொஞ்சோ கொஞ்சோ எண்ணெ வுட்டுட்டு அத காஞ்சவுனே இந்த மாவ எடுத்து அந்த குழியில ஃபுல்லா ஊத்தி வுட் ருங்கோ ஊத்திவுட்டு அப்டியே கொஞ்சோ அது வேக வேக உங்களுக்கே தெரியு அப்டியே திருப்பி போட்டுட்டு ஸ்பூன்லயே திருப்பிக்கலா இல்ல அப்டியே திருப்பறதுக்கு பெருசா ஏதாச்சு ஒரு இது இருந்தா அது கம்பி மாரி ஒன்னு வருது அதுல வச்சு கூட திருப்பிக்கலா நீங்க அதுல திருப்பிட்டு அப்டியே அந்த டீப்பா அந்த கோல்டன் ப்ரெவ்ன் கலர்ல வரு அந்த டைம்ல அப்டியே திருப் பி போட்டு அந்த அதுலயு அஞ்சு நிமிஷோ வுட்டு அப்றோ அதுக்கு சட்னியோ காம்பினேஷன் புதினா சட்னி இல்ல நார்மல் சட்னி சாம்பார் இதெல்லா வச்சு சாப்ட்டா நெறையா பிரே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாரி டைம்ல சா தேவ அப்டி இல்லன்னா டைம் இந்தா ஈவினிங் டைம்ல ஆ எல்லாரு இருக் ஆமா எல்லா ஈவ்னி்ங் கொஞ்சோ ஃப்ரீயா இருபாங்க கால டைம்ணா அர்ஜன்ட் அர்ஜன்டா எல்லா வேல வேலைக்கு கெளம்புரது ஸ்கூல் கெளம்புரது சாப்பட முடியரதுல செய்ய டைம் இருக்காது
ம்
அதுனால மேக்சிமம் நா வந்து ஆ இது வந்து அ எப்ப முடியுதோ அப்போ ஈவினிங்கோ இல்ல நைட்ல சாப்றேனு விரும்பனா நைட்ல அதே கூட தோசையா கூட நீங்க ஊத்திக்கலா அப்டியே தாளிச்சி வச் சு இதுல சூப்பரா இருக்கு தோசையா ஊத்துனா கூடோ
சேரிங்க சேரிங்க தோழி ட்ரை நா ட்ரை பண்ணி பாக்றே கண்டிப்பா நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்றே தோழி
ஆமாங்கோ தோழி அந்த மாரி வேணா எல்லா செய் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ
ம் சேரிங்க தோழி
சேரி நைட் சாப்பணு ஸ்பெஷலா பண்ணி
ம் சேரிங்க தோழி இந்த நேரம் ஆயிட்டு ஆ ரொம்ப நன்றி பேசனதுக்கு ஆ மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம் ஆ